சா வணக்கம் சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா என்ன பண்றீங்க தோழி
ம் நல்லா இருக்கேன் சகோதரி நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேன் தோழி ரொம்ப ஆரோக்கியமா நல்லா இருக்கன் தோழி உங்களுடைய நாள் இன்று எப்படி போகுது தோழி
இன்னிக்கு நாள் வந்து நல்லா போச்சு தோழி இன்னிக்கு பள்ளியினுடைய முதல் நாள் ஆ அதனால என்னோ டைய மகன வந்து பள்ளிக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்தோம் அதுக்கப்புறோ வ வந்து நம்ளுடைய வீட்டு வேலைகள் அலுவலக வேலைகள் வந்து தொடர்ந்து போயிட்ருக்கு ஆ சாய்ந்தரத்துக் க்கு மேல தனிப்பயிற்சி வகுப்புகள் வந்து இன்னைக்கி ஸ்கூல் தொறந்தனால அதனுடைய வேலைப்பாடுகள் வந்து தொடர்ந்து போகும் தோழி
சரிங்க தோழி உங்களுக்கு வந்து அதிகமாக நீங்க விரும்பி சாப்பிட்ற உணவு பொருள் அந்த மாதிரினா நீங்க எது சாப்பிடுவீங்க தோழி
சைவம் அல்லது அசைவம் அ எதுல நம்ம பேசலாம் தோழி
ஆ சைவங்கள் சைவங்கள்ல பேசலாங்ளா தோழி
ஆ சரிங்க தோழி சைவ உணவு அப்டின்னா தக் காளி சாதம் வந்து கொஞ்ச விரும்பி பிடிக்கு அதுக்கப்றோ கத் திரிக்காய் அல்லது உருளைக்கிழங்கு போட்டு சமைச்ச பொரியல் வந்து கொஞ்ச விரும்பி சாப்டுவோ தோழி
அப்டிங்களா தோழி இப்ப நீங்க தக் நீங்க தக் காளி சாதம் சொல்றது வந்து தக்காளியில செய்யிற அனைத்து பொருட்களுமா இல்ல தக்காளி சாத மட்டு
இல்ல இல்ல இங்க தக்காளி சாதம் மட்டும்
இதாவது இந்த தொக்குகள் இதெல்லா வந்து அவ்ளோவா
இல்ல தோழி நம்ம சாப்பாடு வடிச்சு நம்ம வெரைட்டி ரைஸ்ல வந்து தக்காளி சாதம் எலும்புச்சை சாதம் அந்த மாதிரி செய்வோல்ல
ஆமா தோழி
ஆ அந்த சாதம் வேர வகைகள் அப்டி இல்ல அப்டின்னா அ ஒன் பாட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல தோழி தக்காளி எல்லாம் அரைத்து ஊற்றி ஒரே சாதமாக தக்காளி சாதம் வந்து ஆ ஒரே குக்கரிங்ல பண்றது வந்து பிடிக்கும் தோழி
சரிங்க தோழி இப்ப நீங்க தக்காளி சாதங்குறது வந்து நீங்க அ புளிப்பு தன்மை சேர் அதிகமாக இருக்குமா இல்ல புளிப்பு தன்மை குறைவா இருந்தா உங்களுக்கு புடிக்குமா தோழி
புளிப்பு தன்மை கம்மியா இருந்தாதா புடிக்கு தோழி நா புளிப்பு வந்து அதிகமா சேத்திக்க மாட்டே வீட்லயு வந்து புளி அது எல்லாமே வந்துட்டு ரொம்ப அளவாதா பயன்படுத்துவோ
சரிங்க தோழி புரிச்சு தோழி என்ன சொல்லவரீங்கன்னு இப்ப எப்டி தோழி நீங்க இ மாலை நேரங்களுல்ல ஒரு சில வீட்டுல என்ன பண்றாங்க அப்டின்னா இரவு நேரங்கள் மாலை நேரங்கள் இப்ப மாலை நேரங்கள்ல சமச்சிட்டு இரவு பத்து மணிக்கு சாப்புட்டுறாங்க ஒரு சில வீட்டுல இரவு நேர ங்கள் சமச்சிட்டு அத காலையில வேளையில சாப்புட்றாங்க அந்த மாரி நீங்க உங்களுக்கு புடிக்குமா இல்ல நீங்க சுட சுட சமச்சு அப்டி சாப்டுவீங்களா தோழி
இல்ல தோழி முடிந்த வரைக்கு அதாவது சூடா இருக்கிறதா ஆறி இருக்கிறதுங்குறது வந்து பிரச்சன இல்ல தோழி முடிந்த வரைக்கி ஆ நம்ம வந்து பழைய சாதத்தை தவிர்ப்பது நல்லது அதாவது வெள்ளை சாதம் தண்ணிர் ஊத்தி காலையில கஞ்சியா குடிக்கிறது ஒடம்புக்கு நல்லது அந்த மாதிரி இருக் கிறத சொல்ல இப்ப நம்ம நைட்டு சா கொழம்பு செஞ்சு வச்சுட்டு காலையிலயு சேத்தி அத வந்து குளிர்பாதன் பான சட்டியில வச் சிட்டு திரும்ப மறுபடியு எடுத்து சூடு பண்ணி சாப்புட்றது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவிர்த்துக்கிறது உடல் ஆரோக்கியத் திக்கு மருத்துவ ரீதியா நல்லா இருக்கு தோழி
புரியுது தோழி புரியுது அதாவது ரொம்ப அ ஏன்னா வந்து சாப்பாடு குளிர் சாதன பெட்டியில வக்கும் போது அதுல அதிகப்படியான பாக் டீரியாக்கள் வைரஸ் இந்த மாதிரி தோ வர்றதுனால புரியுது தோழி அப்போ சைவங்கள்ல உங்களுக்கு இது மட்டும்தா புடிக்குமா
இல்ல தோழி நா வந்து காய்கறிகள் அனைத்து வகையான குழம்பு எல்லாமே வந்து சாப்டுவே இதுதா புடிக்கு அதுதா புடிக்குன் எல்லா கிடையாது ஏன்னா ஒவ்வொரு காய்கறிகளையு நமக்கு ஒவ்வொரு வகையான சத்துக்கள் இருக்கு அதனால என்னுடைய குடும்பத் தாருக்குமே நா வந்து இது எனக்கு பிடிக்கும் அது எனக்கு பிடிக்கும் இது எனக்கு பிடிக்கல அப்டின்னல்ல எந்த ஒரு காயையும் வந்து எடுத்து ஒதுக்கி வைக்க கூடாதுங்கிற பழக்கத்தை வந்து எய குடும்பத்துல எப்பவுமே நா சொல்லிட்டே இருப்
ம் புரியுது
இல்ல எல்லா வகையான காய்களுமே வந்து நம்ம ஆல்டர்நேஷனாதா நம்ம செய்வோ தோழி ஆ அதுல வந்து பிடித்த உணவு அப்டின்னா ஒரு சில பண்டங்கள் வந்து அது செய்யும்போது நம்ம கொஞ்ச கூடுதலா சாப்டுவோ மத்ததெல்லா வந்து நமக்கு நார்மலானா உணவாச சாப்டுவோ மத்தபடி காய்கறிகள் பழங்கள் எல்லாமே வந்துட்டு ஆ அதிகமாக வந்து சாத குறைவாவு காய்கறிகள் பழங்கள் வந்து அதிகமா எடுப்பதுதா வழக்கம் தோழி
ம் புரிது தோழி எனக்கு என்ன ஒரு இதுன்னா இப்ப வந்து நீங்க வந்து அதிகமாக வருத்த அதாவது எண்ணெயில வருத்த பொருட்கள் எடுப்பீங்களா
இல்ல தோழி எண்ணெயில வருத்த பொருள்கள் மிக மிக மிக குறைவு ஏன்னா நம்மளுடைய உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னா முதல் இதே வந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்ளோ தூர நம்ம எண்ணெய் பழகாறத்த வந்து கம்மி பண்றோமோ அதுதா அந்த அளவுக்கு தா வந்து நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியு நம்மளுடைய சந்ததியரையு ஆரோக்கியமா வச்சுக்க முடியு நம்ம வீட்ல வயதானவர்கள் இருந்தாலு அவங்களுடைய ஆரோக்கியமும் நம்ம கையில தா இருக்கு என்னை வந்து அ என்னுடைய வழிமுறை எப்டி அப்டின்னா இப்போ ஒரு மூன்று நபர்கள் வீட்ல ஒரு ரெண்டு பெரியவங்க ஒரு பத்தாவது பதினொன்னாவது படிக்கிற குழந்தைகள் இருக்காங்கன்னா அதிகபட்சமா ஒரு இரண்டு லிட் ஆயில் வந்து ஒரு மாதத்துக்கு பயன்படுத்துவது சிறந்தது இரண்டு லிட்டர் அஞ்சு லிட்டர் பயன் படுத்துறது எண்ணெய்யில ரொம்ப பறிக்கிறது அதெல்லா வந்து நிச்சயமா ஆ குறைந்த எண்ணெயில சுவையான முறையில சமைக்கிறது இப்ப பூரி அதெல்லா வந்து பாத்தீங்கன்னா நா பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு ஒரு முறை அந்த டீப் ஃரை வந்து அப்டிதா பண்ணி தருவ இன்னிக்கு வந்து காலையில பூரி சமைச்சோ ஏன்னா இன்னிக்கு அன்னதான விழா இருந்தனால என்னிக்காவது ஒரு நாள் அன்னதான பூரி இடம் பெறும் மற்ற சமயங்கல்ல என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து அல்லது இருபது நாட்கள் கழித்துதா வந்துட்டு
தூரிங்கிறது அதாவது இப்ப வந்து இப்போ தின்பண்டங்கள் பார்த்தீங்கன்னா பருப்பு வடை உளுந்த வடை இந்த மாரி எண்ணெய் பொறித்த வடைகள் முறுக்குகள் அதெல்லா எப்டி சமைப்பீங்களா இல்ல எப்டி தோழி
இல்ல தோழி அது வந்து வடை வந்து வடை அல்லது பஜ்ஜியும் மாதத்துக்கு ஒரு முறைதா நா வீட்டுல சமச்சிதருவ அதுக்கு மீறி என் மகன் வந்து சாப்டணும்னு அப்டின்னு ஏதாவது கேட்டால் குறைந்த அளவுல கடைகள்ல வந்து வாங்கி தந்துருவோ தின்பண்டம் வந்து அ அப்டிதா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு முறைதா வாங்கி தருவ பழங்கள் வந்து அது கூடவே இருக்கு தின்பண்டங்கள் வந்து ஒரு பேக்கெட் வச்சு அப்டியே ஃபுல்லா சாப்பிட்றதுக்கெல்லா அளவுடு கிடையாது
அதாவது குறிப்பிட்டு
சாய்ந்திரம் நேரம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ஒரு ப ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல போட்டு குடுத்துருவே அதுவும் ஸ்கூலுக்கு வந்து ஆ எண்ணெய் பலகாரங்கள் சுத்தமாக அலோடு கிடையாது சிஸ்டர் ஈவினிங் மாலை நேரம் வந்தா மொதல்ல வந்து சாப்பாடு சாப்ட்றனும் வந்தனே ஸ்னாக்ஸ் டப்பா வந்து எடுக்க கூடாது சாயந்தரம் பள்ளி விட்டு வந்தனே டியூஷன் வருவதற்கு முன்பு கொஞ்சோ ஆ வீட்டுல என்ன இருக்கோ சாதம் அல்லது தோசை என்ன இருக்கோ அதைதா சாப்பிட்டுக்கணும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சிறிதளவு ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்கலா ஃப்ரூட்ஸ் வந்து கம்பல்சரி டெய்லியும் வந்து சாப்பிட்ணும் அதே மாரி ஸ்வீட்சும் வந்து மாதம் ஆமா தோழி எல்லா அதாவது நம்மளுடைய விலைவாசியை பொறுத்துன் வைங்களேன் சில பல ங்கள் எல்லாம் வந்துட்டு ரெகுலராவே ரொம்ப விலை கூடுதலா தா இருக் கும் அந்த சமயங்கள்ல வந்து நம்ம அத அளவா வாங்கி குடுத்துட்டு மீதி பழங்கள்ல எந்த பழத்தையும் ஒதுக்குறது இல்ல ஆ மீதி பழங்கள் அனைத்துமே ஓரளவு விலை மதிப்புள்ள அனைத்து பொருட்களுமே வந்து வாங்கி குடுப்பது வழக்கமாக ட்டு அதாவது செவ்வாழை கொய்யா அ நகா பழம் அந்த மாதிரி ஓ ஆ சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் மாதிரி வந்து மாத்திக்குவோ தோழி ஒரே பழங்கள தொடர்ந்து வாங்குறது இல்ல இப்ப நம்ம ஒரு நாலஞ்சு பழம் வாங்குறோம்னா அடுத்ததுட இப்ப நேத்து பாத்தீங்கன்னா ஆ செவ்வாழை கொய்யாப்பழம் நகாப்பழம் அதாவது எல்லா தன்மையு சுவையும் கலந்திருக்கணும் புளிப்புன்னா புளிப்பு சுவை மட்டுமே எடுத்துக்க கூடாது
அனைத்தும் இப்போ வந்து ஒரு சில குழந்தைகள் வந்து யா குழந்தைகள் என்னன்னா என் குழந்தை வந்து புளிப்பு அவ்வளவா தவிர்க்கறாங்க இப்போ வந்து நம்ம மாதுளை பழம் குடுத்தா துப்பிர்றாங்க கிரேப்ஸ் இந்த மாதிரி குடுத்தா வாயில போட்டனா அவங்க அந்த புளிப்பு சுவைய ஏத்துக்காம துப்பிட்றாங்க அந்த மாரி இருக்க கொழந்தைங்களுக்கு என்ன மாதிரி அத
என்ன பண்ணலாம் அப்டினா குறிப்பிட்ட இது வந்து நம்ம அத ஜூஸா மாத்திக்கலா முடிஞ்ச வரைக்கும் மிக்சிலா போட்டு அரைக்காம ஆ நம்ம வந்துட்டு மிக்சில போட்டு அரைக்காம நம்ம முடிஞ்ச வரைக்கு கைல வந்து மசிச்சு குடுக்கறது சிறந்தது தோழி முடியாத பட்சத்துல நம்ம மிக் சில அரச்சு அதனுடைய சாறு மட்டும் எடுத்து தேவைப்பட்டால் அந்த புளிப்பு சுவை அவங்க ங்கனால ஏத்துக்க முடியல அப்டின்னா அதுல சிறிதளவு தேன் அல்லது ஆ நம்ம கரும்பு சக்கரை அல்லது கருப்பட்டி அந்த மாதிரி லேசா கலந்து அத வந்து நம்ம ஆ தேன் இரண்டு வயசு குழந்தை கெல்லாம் சேக்கலாம் தோழி ரொம்ப ஆ அஞ்சு மாச பார் இன்னும் பாத்தீங்கன்னா எங்க ஊர் வழக்கோல்லா எப்டினா குழந்தைக்கு வந்து முதல் முதல பெரியவர்கள் வைத்து விடுவதே வாயில வந்து தேன் தா வச்சி விடுவாங்க ம் தேன் தா வ ச்சி விடுவாங்க சிறிதளவு சிறிதளவு நம்ம வந்து உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு அப்பறமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பொருளையுமே ஒவ்வொன்னா வந்து குடுக்கறதுக்கு வந்து பழக்கிரலாம் தோழி
ஆ புரியிது தோழி புரியிது நீங்க என்னா சொல்றீங்கன்னு ஆ தோழி நம்பளுக்கு குடுத்த நேரம் முடிவட டங்கிறது மறுமுறை பேசும் நேரம் கிடைத்தால் கண்டிப்பாக அடுத்தபடியான அதிக குறிப்புகளை நம்ம பகிர்லா தோழி குழந்தைகளையு வீட்டில் உள்ள அனைவர்களையும் பாத்து கொள்ளுங்கள் நன்றி வணக்
நன்றி தோழி